அ சொல்லுங்கள் தோழி
கேக்குதா உங்குளுக்கு
அ கேக்குது
இப்ப அங்க என்ன மதிய உணவு
மதிய உணவு எனக்கு என்னன்னு வீட்ல தெரில
நீங்க செஞ்சுவெச்சுட்டு வந்தீங்ளா இல்ல அம்மாவா ம் ம்
இப்ப வழில வந்து நாவல் பழம் வித்துட்டு இருந்தாங்க அதுதா ஒரு அம்பதுருவாய்க்கு ஆமா அதுதா வாங்கி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க
அது வந்து அதிகமாக சாப்பிட்டால் சளி பிடிக்கும் கொஞ்ச கம்மியாதா சாப்டு ஆமா ஆ அது சாப் எடையில சாப் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சளிப்புச்சிருச்சி நல்லா கொஞ்ச கம்மியா சாப்டுங்க நெறைய நல்லா இருந்ததுன்ன நெறைய சாப்டுட்டே
நானு அப்டிதா சாப்ட்டே
பழைய அலக அலுவல அதுக்கு எதிர்ல ஒரு மரத்தில இருந்துச்சு நம்ம பறிச்சு சாப்ட்டோமே ஆ ஆ ஆமா அவங்கள வந்து புகைப்படம் எடுத்து வச்சுருக்கே அது எனக்கு வந்து மெமோரிஸ்ல இதில காட்டுச்சு ல தொலைபேசியில
சரி சொல்லுறே தோடா அது அதுல்லா அதெல்லா ஒரு காலம் து வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு
நம்ம அவ் நெறைய ம நம்ம பிரச்சனைய எதிர்பார் எதிர்கொண்டாலு அந்த நேரத்தில நம்ம ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருக் க்கு அது வந்து நமக்கு அப்போ தெரியல வெளியில வந்ததுக்கப்பறந்தா தெரியுது
கண்டிப்பா தோழி ஏன்னா அது மாதிரி வந்து ஒரு நிகழ்வு இதுக்கப்புற நா எங்கயுமே வேல பத்து எடத்துல கெடைக்கல நம்ம பல பிரச்சனைகளை சந்தித்தாலு அது மாதிரியான ஒரு சில நிகழ்வு தா வந்து க்கு நம்மளோட மன ஆறுதலா இருந்தது நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகளா இருக்கட்டு மத்த அலுவலகத்துல உள்ள பிரச்சனையா இருக்கட் ட்டு அவ்ளோ பிரச்சனைல்லயு கொஞ்ச நம்ம நிம்மதியா இருந்தோம்னா அது மாதிரியான ஒரு சில நிகழ்வு தா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம வந்துயோ நம்மள மேலதிகாரி போட்டு நம்மள ரொம்பவு இது பண்ணவு பண்ணப்பையு நம்ம வந்து வெளியில போனப்பையும் அத நம்ம ரொம்ப இதாதா எடுத்துக்கிட்டோ சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வெளியில போய் சில இடங்கள்ல தா தாங்க முடியாம நம்ம இது கடந்து வந்தது மத்த நேரத்துலல்லா நெறைய நா சந்தோஸ் த்துதா அனுபவிச்சிருக்கோங்க இப்ப இப்ப நாய்ருக் இருக்கிற அலுவலகத்தில என்ன அதிகபட்ச நா அலுவலகத்துலயே தா நெறைய டைம் எடுக்கிறே நெறைய நேர இருக்க அதனால அந்த மாதிரிவா நினைவு அதெல்லா நா ரொம்ப இது பண்ற
ஆமா இது வந்து நம்ப வேல பாக்குற எல்லா எடத்துலயு இது கெடைக்கு அப்டிங்கறத நம்ம சொல்லவே முடியாது து ஒரு சில பேர் தா நம்ம கூட வந்து இணைந்து எல்லாத்துலயுமே ஒன்றிணைவாங்க
ப இப்டியே இந்த நட்பதுன் தொடர் தொடர்னூ தோழி நம்ப
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா இப்போ நம்ப எப்டின இவ்ளோ நம்ப பேசிட்டு இருக்குற அளவுக்கு இந்த வந்து நா யாருக்கிட்டயுமே நா பேசுனது கெடையா
ஆமா அந்த அலுவலகத்த விட்டு வரும்போதும் நா அப்டியே அத அந்த நட்ப வந்து விட் விட்டுட்டு வந்துருவோ ஒரு சிலது மட்டு தா நம்ம எடுத்துக்கிட்டு வருவோ கடசி வரைக்கு
கண்டிப்பா
இது போன எனக்கு முன்னாடி ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்ண அ வேல பார்த்தப்ப ஒரு தோழி இருந்தாங்க அதே மாரி இப்போ நீங்களு ஒரு துலியு ஒவ்வொரு தோழி ஆ நா முன்னடி ஒரு ஊர்ல ஒரு வெளி ஊர்ல வேல பாத்தே அங்கயு ஒரு தோழி இது மாரி ஒரு ஒரு எடத்துலயு ஒரு ஒரு தோழி எனக்கு வந்து நிலையா இருப்பாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கு என்னோட லைஃப்ல ஒரு என்னோட ஃபேமிலி ஓ குடும்ப நண்பராவோ எ என்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களா வோ என்னன் துருவாங்க அது மாரிதா நீங்களு
ஏனா நா இதுக்கு முன்னாடி இப்போ வேல பாத்த அலுவலகத்துல இருந்து இங்க வந்துருக் க இப்ப நம்ப நா ஒரு ஒ அவசரத்துக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணா கூட எடுக்கறதே
எடுக்க மாட்றாங்க இல்லல்ல நானுமே அது உணர்ந்தே தோழி ஆ அத நா வந்து உணர்ந்தே ஒரு ஒரு அவசரமான சூழ்நெலையில இருந்துகிட்டு பண்ணப்ப கூட ரெண்டு நாள் கழிச்சுதா எங்கள்ட்ட கேட்டாங்க அது என்னனு அது வரைக்கு அவங்க நம்மள நனைக்கில
அப்போ வந்து நானே அந்த பொண்ண வந்து நா திப்பியு வெ நீங்க நீங்க அந்த நீங்க சொல்றீங்கல்லயா அந்த விஷயத்த வந்து எங்கிட்டயு சொன்னாங்க இந்த மாரி கால் பண்ணாங்க நா எடுக்கல அப்டின் சொன்னாங்க சொல்லும்போது நானே திட்னே ம வேலையா இருக்கட்டு ப்பா நீ அந்த நேரத்துல வேல யா இருந்த இப்ப ஃப்ரீயா தான இருக் க கால் பண்ணி பேசிடுமா அப்டின் நா அன்னைக்கே சொன்ன அதுக்கு வந்து அவங்க பேசவே இல்ல இப்ப வந்து அதே விஷயத்த ஏங்கிட் ட பண்றாங்க
அவ்ளோ தா இப்ப இ நின்று நேற்று தா நின்றுனீங்க அவ்ளோ தா எல்லா ஒன்னு தா ஆ
இது அது வந்து அவர்கள் பண்ணுனா கூட ஓ சரி தோழி இப் எ தோ ம நம்ம ஏத் துக்கலா ஆனா அந்த நம்ம கூடவே ஒருத்தவங்க சுத்திட்டிருந்துட்
உயிர் தோழன் உயிர் தோழன் நம்ப நம்ம பண்ண சரி தப்பு எல்லாத்துலயு நம்ம கூட இருந்தா நம்ம வெளில போவோ ஒரு நம்ம இதுக்கு போவோ நம்ம வெ வ அ வர்த்தக ரீதியாவு வெளில போவோ அ சொந்த வேலைக்காகவு போகும்போது அவங்களுக்கு நம்ம ஃபுல் முழு முழு சுதந்திரம் குடுத் தோ எல்லாத்லயுமே ஆனா அவங்க வந்து அத வந் து அவங்க அந்த டைம்ல மட்டு அ இது பண்ணிக்கிட்டு நம்பள வந்து அந்த எடத்துல அப்டே விட்டுட்
ஒரு இருவது லட்சோ நம்ப வர்த்த கோ பண்றோனா கண்டிப்பா ந ஒரு பத்து லட்சத்த நம்ம பேர்ல போட்டுக்கிட்டு ஒரு பத் து லட்சத்த அவங்க பேர்ல கண்டிப்பா போடுவோ ஏன்னா அவங்க அதுல எ ந்த ஒரு உழைப்புங்கறது அவங்க இருக் காது கூட வருவாங்க அவ்ளோ தா எ அப்படியில்லா நம்ம வந்து அவங்கள வந்து நம் ப நம்ப புள்ள மேரியு நம்ம பாத்துக்கிட்டோ நம்ம அந்த எடத்துலருந்து அந்தாண்ட வந்ததுக்கப்பறோ நம்மள யாரோ மாரி நம்ம
பாக்கறாங் ஏன்னா அந்த எடத்துக்கு நம்ம அப்போ அவங்களுக்கு தேவப்பட்ருக்கு வெளில வந்தொட்ன் நமக்கு அந்த இது கெடையாது அதிகாரம் இல்லன ஒட்னே நம்மள வந்து அவ உதாசீனப்படுத்
கண்டிப்பா கண்டிப்பா இத வந்து நா முன்பு இருந்து ஒ ஒரு அதிகாரி இருந்தாங்க அ பெண் அதிகாரி இருந்தாங்க செரி அவுங்க வந்து அப்டி இருக்கறதுனால இவுங்க இப்டி இ நடந்துக்கறாங்கன் நா நெனச்சே ஆனா இப்ப தா எனக்கு ஆமா எல்லாருகிட்டயுமே இப்டி தா நடந்துக்கறாங்க அ இப்ப தா புரியிது ஏனா இப்ப வந்து அவங்க ரீச ஒரு போன வாரோ வந்து ஒரு கார் எடுத் க்காங்க
ஆமா ஆ ஆமா என்னிடமே சொன்னாங்க ஆனா வந்து அந்த டைம்ல சொன்னாங்க முன்னாடி எடுக்க போறங்க்கானு எங்கிட்ட ஒரு வார்த்த சொல்லிருந்தாங்னா திருப்பி எடுத்ததுக்கப்பறோ இன்னிக் எடுத்துட்டக்கா அப்படினு ஒரு வார்த்த சொன்னாங்க ஆனா அவரோட ஓப்
எது அதுதா அத பூஜைக்கு குமர கோவில்ல வந்து பூஜ போட்ருக்காங்க அந்த பூஜ போட்டதுல வந்து கூட இருந்த ரண்டு ஆண்கள் போயிருக்காங்க ஏனா அவுங்க கூட இருந்தாங்க போயிருக்காங்கன் நம்ம விட்ரலா ஆனா இன்னொரு மேடம் இரு க்காங்கல்லையா அவுங்களு போயிருக்காங்க இங்க செ எங்க அலுவலகத்துல இருந்து இப்ப அங்க போயிருக்காங்க இல்லையா ஆமா அதனால வந்து அந்த கணக்காளர அ மேடம் வந்து ரொம்ப கோச்சுகிட்டாங்ளா
ஓ அவங்களு இவங்களு பே சரியா அவுங்க ரெண்டு பேருக்கு பே
பேச்சுவார்த்த கெடயாது என்ன கூப்புடல நீங்க இப்ப புதுசா வந்தவங்கள நீங்க கூப்ட்டுட் டு நீங்க பூஜைக்கு போறிங்க அப்டி என்ன நா பண்ணிட்டன் சொல்லி அவுங்க அலுவல கத்துலயே ஒரே சண்டையா
இல்ல அது தவறில்லயா ஒருத்தர கூப்ட்டு ஒருத்தர கூப்படாம இருக்க கூடாது யாரையு கூப்புடலனா முடிஞ்சு போயிடு நா யாரைமே கூப்படல அப்டின்றாய்டு ஒருத்தர கூப்டுட்டு ஒருத்ர அது நம்பலா வந்து அவுங்ககிட்ட வந்து நம்ம எப்புடி பழகிருக்கோ ஒரு அக்கா தம்பி மாரிதா பழகிருக்கோ பட் நாம நம்பள கூப்ட்ருக்லா அவுங்க எனக் கே ஒரு வரு த்த இருந்துச்சு ஒன்னட்ட நானு அதனாலதா உங்ககிட்ட நா கேட்ட ஞாபகோ இருக்கா உங்குள உங்குள அழச்சாங்களா ஆ என்னய கூப்படல அப்டின்னா
நா வந்து அவுங்களோட வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தா நா பாத்த
ம் ம் அப்பிடியா நா வந்து அவுங்க கார் ஓட்டிட்டு ரோட்ல போம்போது நா பத்த ஒரு என்ன என்னோட சொந்த வேலைக்காக நா எ வ என்னோட வண்டில நா போன அப்போ அவுங்கள பாத்த பாத்தப்ப கரெக்டா அந்த கார இயக்கிட்டு போய்ட்ருந்தாங்க அவுங்க மனைவி அவுங்க அம்மா அப்பா எல்லாரோடையு சேந்து போய் ட்ருந்தாங்க இவுங்க ரெண்டு பேரு அவுங்க கூப்ட்ருந்த ஆண் நண்பர் ரெண்டு பேரு ய எங் எங்க வீட்ட தாண்டிதா அவுங்க போனாங்க அப்ப வந்து என்ன பாத்தாங்க அது வரைக்கு எனக்குமே தெரியாது
ம் ஏ எப்பிடி இப்பிடிதா இப்படிலா மார்றாங்கனே எனக்கு இது புரில தோழி இப்ப எத வந்து ப வந்து இந்த பதவிதா வாழ்க்கையா இல்ல அதுக்காக தா பழகணுமா இல்ல ஒரு ஒரு விஷயத் த்த வந்து எதிர்பார்த்துகிட்டு யாருகிட்டயுமே பழக கூடாது அது எனக்கு சத்யமா புடிக்கவு புடிக்காது அந்த தொ பதவி இருந்தா நீ பழகுறது பதவி இல்லேனா நீ பே பழகாம இருக்குறதுதா அது எந்த விதத்தல நியாயனு தெரில்ல
அது தேவைக்கு பழகுறாங்க அது தோழி அது வந்து பதவிங்கிற விஷ்யோ கெடையாது இப்போ ஒனக்கு தெக்யாமையா ஒன்ன வேலகி ப நீங்க இருகற எடத்துல உங்ள உங்களால எதாது அவுங்களுக்கு காரியோ நட கனும்னா உங்குள வந்து அண்டிச்சு அண்டி இருந்துப்பாங்க ஆ இல்லன்னா உங்கள வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இவ்ளதான நறிய பேரு தைங்க ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் இப்டிதான் இருக்காங்க பத்து சதவீதம் தா நம்மள மாரி இருக்காங்க அதனாலதா நமக்கு வித்தியாசமா தெரியுறாங்க நம்பளு
அ போன வாரங் தோழி அ அம்மா ந நம்ம எங்க வீடு இருக்கு இல்லையா எங்க வீட்ல இருந்து பக்கத்து மாவட் டம் போற வழி இருக்கு இல்லையா ஆ அங்க கூட ஆ அங்க ஒரு மேடம் இருக் காங்க அவுங்க நம்ப அலுவலகத்துலதா வேல பாத்தாங்க அட்மின் அலுவலகத்துல வேல பாத்தவுங்க அவுங்க வந்து ஒரு டெபாசிட்டுக்காக சொல்லிட்ருந்திருக் காங்க போல
ஓகே தோழி ஆ யாரு அந்த அ அண்ணி அந்த இதுக்கு முன்னாடி வேல பாத்தாங்கலா இப்ப பாத்து
ஆமா வேல பாத்துட்டு நின்னுட்டாங்க ஆ ப அவுங்க வந்து ம் தஞ்சாவூரு அந்த அந்த ஏரியால வந்து டு போட்டுகிட்ருந்தாங்க எஃப் டி இந்த இதெல்லா போட்டுக்கிட்ருந்தாங்க ம் ஆனா வந்து அவுங்களுக்கு பக்கத்து த்தூருதா பக்கத்து மாவட்டந்தா
சொல்லுங்க தோழி
இங்கே கேட்டதுனால ஓகே நான் பண்றேன் ஆ ம் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க போல ஒரு ஐந்து முதல் ஆறுல இருந்து போட்ருக்காங்க ஆறு லட்சங்கள் வரையும் போட்ருக்காங்க
ஆ
நான் வந்து எங்க வீட்ட தாண்டிதான் கிராஸ் பண்ணிப் போயிட்ருக்காங்க ஆ கிளை இ கிளை மேலாளர் ரும் அந்த சாரும் போயிட்ருக்காங்க ஆ பாத் பாத்துட்டு பாக்காத மாரியே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டாங்க
எங்க நிறுத்தி நீங்க கேட்ருவீங்களோன்னு தா ம்
நா அடிச்சேன் எதுவுமே சொல்லல பாக்கல அதுக்கப்றம் திரும்ப கால் பண்ணே மேடம் மேடம் பிஸியா இருக்கோம் மேடம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோனே வச்சுட்டாங்க அப்பறம் தான் அது யாருன் கே சும்மா எதார்த்தமா என்ன யார போட்டீங்க யாரு யாரு டெபாசிட்டு அப்டின்னு சொல்லி கேக்கும்மோது வேற ஒரு ரு பெர சொல்லி சம்மாளிச்ட்டாங்க
அந்த எடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்க கேட்டுடீங்க என்னப்
ஆமா நா போய் அங்கே இருந்தா அவ்ளோ தூரம் நான் எடுக்கவே மாட்டே இங் எப்பயுமே நா இங்க வந்து ஆ இங் இங்க உள்ள கஸ்டமர்ட நா பேசி இங்க உள்ள வாடிக்கையாளர்ட்ட பேசியிட்டுருக்கே ஆ இங்கிருந்து அங்க வந்தௌங்கள்ட்டயு பேசியிட்டுருக்கனே தவர அங்கனா த கிளைக்கின் உள்ள க வாடிக்கையாளர்ட்ட யார்ட்டயுமே நா பேசல
அங்க இருந் அங்கிருக்கறம் ம பழைய அலுவலகத்துருக்ற எல்லா வாடிக்கையாளரு உங்குள தெரியு அப்டி பேசி எடுத்து வந்தீங்கனா எல் எல்லா
கண்டிப்பா எடுக்கலா அது எனக்கு தேவையில்லன்ட்டுதா நா சில விஷயங்கள பண்ண கூடாதுன்ட்டு இப்போ நா பண் பண்றது இல்லன் வெச்சுக்கோங்க
ஆ ஓகே தோழி தொடர்ந்து பேசலா தோழி ஓகே